ணம் வணக்கம் தோழி நல்லா இருக்கீங்களா,
ஆஹ் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி -இருக் க்கீங்க
நல்லா இருக்கோம். நல்லா இருக்கோம் தோழி இப்ப நீங்க பண்ணி நீங்களா நா பண்ணிருக்கேன்னா
நீங்க பண்ணீங்க தோழி
ஓகே செரி செரி மகிழ்ச்சி ஆஹ் மகிழ்ச்சி மகிழ்ச்சி மொத சாயந்திரத்துல இருந்து போகல தோழி அதான் கேட்டேன் சேரி அப்றோ இன்னைக்கு நீங்க என்ன ஆஹ் இப்ப நீங்க என்ன ச இரவு உணவு என்ன உங்களுக்கு
இரவு வந்து தே இ இட்லி இல்லன்னா தோச எதாவு பண்ணணு தோழி
ஓ ஆ செரிங்க செரிங்க ஆ பிள்ளைங்க எல்லாத்துக்கு திருமணம் ஆயிடுச்சா
அ இன்னு ஆவலத் தோழி இனிமேதா ரெண்டு பிள்ளைங்க ம்
ரெண்டு பிள்ளைங்க இன்னு திருமணம் ஆகல எங்க வீட்ல பைய ஒன்னுப் பொண்னொன்னுதா பையனுக்கு இப்ப வர அத்த மாசோ கல்யாணோ பொண்ணுக்கு திருமண ஆயிட்ச்சி ஒரு பேரா இருக்காரு
நீங்க அதுலெல்லா என்ன சேமிச்சு வச்சிருக்கீங்க சேமிப்பு என்ன மாரி பண்வீங்க ஒன்னு கல்யாணத்துக்கெல்லா அ பொண்ணுக்கு இப்ப திருமணம் நடத்துனீங்கள்ல எந்த மாரி சேமிப்பு நீங்க பண்ணீங்க நீங்க அத பத்தி சொன்னீங்கனா நாங்க எல்லாருமே தெரிஞ்சுக்கோம்ல
அது வந்து பாத்தீங்கனா எங்ளுக் ஆமா எங்க கணவர்தா அதெல்லா அவுர் து வந்து நானு சப்போர்ட் பண்ணுவே அவர் வந்து ஃபுல்லா பாத் தீங்னா ஆ டிராவல்ஸ் வெச்சிருக்கறதுனால அவுருதா வந்து கொஞ்சோ சீட்டு போட்றது அப்பறோ கொஞ்சோ கடை கீழ பணோ குடுத்து நகைய வாங்கி வெயி க்கிறது அத அடகு வெச்சு இன்னொரு இதுவு அப்டே வாங் வாங்கி ஒரு பதினஞ்சுலந்து ஒரு இருவது பவுன்னுன்னு நெனக்கிறே அத வாங்கி வச்சிருந்தோ னா முன்ன பின்ன பேங்க்லயே அதில் நில்வை இருந்துச்சு திருமண நேரத்துல சீட்டு ஒன்னு அந்த ஏழ சீட்டு மாரி சேவிங்ஸ்ல போட்டு டுந்தாங்கள்ல அந்த சீட்டு இருந்துச்சு அத எடுத்தோ நகையெல்லா திருப்னோ நகசீட்டு ஆமா அந்த கடைகள்ல போயி நக ட்டு போ
ம்
அந்த மாரீ வ கல்யாண திருமணத்துக்கு சீட்டு போட்ருந்ததா நக சீட் டு நக கடைல இந்த மாரி போட்ருந்தது திருமண நேரத்துல அ காசு தேவங்கேல அ அந்த சீட்டையு எடுத்து செலவ் வச்சுக்குட் டொ கொஞ்சோ கடனு வாங்குற சூழ்நெல தான் அதெல்லா கூட அடச்சாச்சு அந்த வீடு கட்னதுதா தோழி எங்குளுக்கு வவ் ரொம்ப சிரமமாய்ருச்சு ஆனா ப்ப எல்லா நகையு பொண்ண கட்டி குடுத்தாச்சு பையனுக் குப்போ கல்யாணோ இருந்தாலு வந்து ஒ ஒரு வீட்ல நம்ம சொத்து அதாது நகையா இருக்கட்டு கடனா இருக் கட்டு எல்லா வாங்கி ப்போ ஒரு வீட் ட்டு ம் மேல மொதல் இருக்கு கடன்னு இருந்தாலு அது ஒரு பிஸ்னஸ்ல போட்டு லாஸ் ஆச்சு அப்டின் சொல்ல முடியாத் து ஒரு வீடு கட்னதுல இப்ப சொத்து இருக்கு ஆனா வந்து அப்ப ரொம்ப அ எப்டி சொல்றது அது அத அது ரொம்போ கஷ்டமா இருக்கு அதுலருந்து மீ மீள முடியல ரொம்ப செரமமா இருக்குது வீட்ல போட்டது இப்ப
அதனால தானே காரியால பேசுறீங்கெல்ல கெடைக்கு கெடைக்கு வருமானோ ம் ம் ம்
சேரி எதாவது ஒரு வீட்ல இருந்தபடியே எதாவது பண்லா அப்டிங்கேளதா ஒரு சிறிய இந்த ஒரு இது கெடச்சுது அது பேசிட்டுருக்கோ ஒரு சிறிய வருமான அது மாரி சொல்லியிருந்தாங்கன்ட்டு இப்ப பேசிட்டுருக்கோ கரியா வந்து எனக் ரொம்ப உதவியா இருக்கறாங்க அதனால அதல்லா பேசிட் இருக் தா இந் மாரி பிள்ளைங்கல்லா கத் மணமாயிட்டு பெ பேர பிள்ளைங்க இருக்கா ப பையனுக்கு இப்ப அடுத்த மாச பொங்க இப்ப திருமணொ எ சகோதரி வீட்லயு அவ் ஒங்களும் பிள்ளைங்கல்லா இப்ப வெளியில வேலைல இருக்காங்க இப்ப கூட அடுத்த மாசம் பையனுக்கு முடிச்சா அதுக்கு அடு த்த ஒரு மாசம் பத்து பா ஞ்சு னால அங்க அந்த பொண்ணுக்கும் திருமணம் வச்சு ருக்காங்கா என் சகோதரி வீட்டுல கூட அதனால ஏகப்பட்ட கல்யாணமும் விசேஷம் நிறைய இருக்குது அது பாட்டுக்கு லைனா வந்துகிட்டு தான் இருக்குது ஆமா செலவு இருக் குதுப்பந்த போல அதுப்பவி வீடு கடன் ஒரு பக்கம் இருந்தாலும் ப கல்யாண
ஆக மத்தம் நீங்க உங்களோட சேமிப்புனால தானே இன்னைக்கு ரெண்டு கல்யாணம் பண்ணிருக்கு பண்றீங்க ஆ வீடு கட்றீங்க எல்லாமே சேமிச்சதுனால தானே அ அனாசிய செலவுகள் பண்ணோம்னா ஒங்களால அது முடிஞ்சிரு அதுல்ல கண்டிப்பா ம் சேமிப்பு வந்து வாழ்கையில எவ்ளோ மு
ஒண்ணு ஆமா ஒன்னு இல்லாம ஒரு சா லவ் மேரேஜ் தான் பண்ணோம் எந்த ஒரு இதும் இல்ல அது சிறு சிறு சேமிப்பு அது இது கல்யாணம் பண்றது அதுக்கப்புறம் கார் வாங்குனது கம்பெனி சொந்தமா தயார் ப அ நாங்களே உருவாக்குனது அப்படியே சேமிச்சுதான் அவ்ளோ தூரம் வந்து ஒரு வீட கட்டி இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நலைமையில இருக்கிறோம்னா சேமிப்பு அந்த ஒரு இதுதா காசெல்லாம எதையும் பண்ணல வேஸ்டா எ துவு பண்ணல அதிகமா இந்த டூரு வெளிநாடு டூரெல்லா சில பேர் போறாங்க தோழி அந்த மாரி கூட நாங்கல்லா போகல ஏதோ அதுவுமே ஒரு தடவ ஊட்டி போனோ ஒரு தடவ கொடைக்கானல் போயிருக்கிறே அது வீட்ல சண்ட பண்ணிக்கிட்டு போயிட்டு வந்தோ அவருக்கு வந்து அவர் வெளில அந்த மாதிரி டிராவல்ஸ் இங்க போ எங்க காருங்க எல்லா போகாத ஊர் கெடையாது அதர் ஸ்டேட்ல இருக்கட்டு லோக்கல்ல மூணாறு இந்த ஏற்காடு இப்ப கூட ஏற்காடு ரெண்டு வண்டி போயிருக்கு ஒரு வண்டி மூணாறு போயிருக்கு கொடைக் கானல் ஊட்டி எல்லா போகுது ஆனா நாங்க போனதுல்ல ஏ அவுரே போனதில்ல அவருக்கு நேரொ கெடைக்கறதுல்ல அவுர நாங்க தப்பு சொல்ல முடியாது
ம் ம் இல்ல நீங்க வந்து வருஷத்துல இப்ப நீங்க எவ்ளவோ செலவுகள் பண்றீங்கள்ல தோழி அதுல வந்து ஒரு ஆயர்பாய ஒதுக்கி வெ ச்சீங்கன்னா பன்னெண்டாயருபா வருஷத்துக்கு வருது வருஷொ ஒரு டூர் நீங்க போயிட்டு வரலாம்ல இனிமேல் வ
தோழி அந்த ஆயர்வாய்க்கு நெறையா பிரச்சன இருக்குது அது வந்து இன்னு ஒரு கடம இருக்கு பையனுக் து திருமணம் முடிச்சுட்டோம்னா வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துரு அதுக்கப்புறொ பாத்தீங்கன்னா கொஞ்சொ ஒரு எதையாவது நம்ம பாத்துக்க சொல்லிட்டு ஒப்படச்சிட்டு கூட நம்ம போலா எங்களோட தொழில் எப்டீனா ஒரு ஆள் இருந்துட்டே இருக்கணு பாத் த்துட்ருக்கணு காவல் இருவத் நால் மண் நேரொ சர்வீசுங்கிறதுனால நம்ம விட்டுட்டு அந்த மாரி போ முடியாது எங்க போனாலு நாங்க போயிட்டு நைட்டுக்குள்ள வந்தர்ணு ஸ்டாஃபு ஒரு நாள் ஃபுல்லா வேல பாப் பாங்க நைட்ல்லா பாக்க மாட்டாங்கில்லையா அதனால நாங்க வந்து வச்சிருக் ருக்கிற அந்த தொழில் அந்த மாரி நாங்க எங்க போனாலு இப்ப கணவர் இல்லாம போக முடியாதா அப்படியே போனாலு ஏதாவது பிரச்சனதா வருது
இனிமேல் வந்து எல்லா முடிச்சுட்டு நீ
ஆ அதேதா சேத்துட்டு நம்ம யாரையு எதிர்பாக்காம நாங்களா போனோ அதா சொல்லிட்டுதா இருக்காரு யாராவது பொறுப்பா பாத் துக்கிட்டாங்ன்னா போயிட்டு வரலா இனிமே ஒரு ரெண்டு நாள் நாலு நாள் டுர் மாரி போனா அவருக்கு ஒரு ஆச ரொம்ப ஆசப்போற பாவோ அ பாவோ நானும்தா நெனச்சுக்கிட்ருக்கே சரி வாங்கப் போய்ட்டு வரலான்ட்டு அப்டியே சொல்லிக்கிட்டுதாருக்கோ அவரு இன்னவரக்கு எந்த ஊரு போனதுல நாக் கவலப்பர்ற மாரி அவரு மனசுக்குள்ளருக்குநா வெளில சொல்றே அவரு சொல்றதுல்ல அவ்ளோதா வருக்காசையலா இருக்கு
இப்பப் பாத்தீங்கன்னா இப்பப் பெறக்கும்போதே செல்வ மகள் திட்டம்னு கொண்டு வந்துருக்குறாங்கச் சின்னப் பிள்ளைங்களுக்கு இப்பயேப் பாத்தீங்கன்னா அந்த காலத்துலலா அதுமார்லா கெடையாது இது இப்பப் பாத்தீங்கன்னா இதெல்லா கொண்டு வந்துருக்காங்க
அக்கா புள்ளைங்க கல்யாண்த்துக்கு யார்ட்டையுமே கடனுக்கு வாங்கத் தேவையேயில்லை அது இதேப்போதும்
நிறையா சேமிப்பு இதப் பத்தி ஆம்மா அந்த மாரி இதுலலெல்லாம் சிறுக சிறுக கொஞ்சோ கொஞ்சொமா வரும் ரொம்பப் போட வேண்டியதில்ல அவங்க வசதிக்கு ஏத்த மாரி கொஞ்சோம் கொஞ்சமாப் போடணும் ஆர்டி போட்டு ஒரு நூறு வா நூறுவாக் கட்டிட்டு ந்வ தான் ஆர்டில வந்து உங்குளுக்கு வந்து வரும் பிற்காலத்துல நம்மளுக்கு எதுக்கோ ஒண்ணு யூஸ் சாவும் ஏஏ எல்ஐசிலாம் போட்டா நம்ம வயசானவங்க பின்னாடி நம்மளுக்கு எதுக்காவத் து ஆகும் அந்த மாரி சிறுசேமிப்புங்குறது ரொம்போ முக் க்கியமானது
கண்டிப்பா உம்
நாலா வந்து கொஞ்சோம் கொஞ்சமா சேத்துவச்சு தான் பொண்ணுக்குலா நக வாங்கி வச்சிருக்கேன் அடுத்து சின்ன சின்ன சீட்டுங்கெல்லாம் போட்டு அதெலா எடுத்து தான் ஆஹ அடுத்தடுத்தப் பொருள் நா ங்க வாங்குனதே அதுக்கப்றம் கல்யாணம் அஹ் இதுக்கெல்லாம் வந்து சிறு சேமிப்பு மாதிரி கட்டிக்கிட்டுதான் அதுக்கும் வச்சிருக்கிறோம் அது மாதிரி வீடுக்கு எல்லாத்துக்குமே அதுதான் உதவியா இருக்குது எங்களுக்கு அது மாதிரி இந்த தங்கமயில் திட்டம்னு சொல்லிட்டு லாம் ஆரம்பிக்கிறாங்க ங்களா நம்ம இங்க இருந்து போயி அலஞ்சு பஸ் ஏறி போய் கட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்ல இப்ப வீட்டுல இருக்கற உட்காந்துகிட்டே டிஜி கோல்டுன்னு சொல்லி அதை ஓப
ஆமா ஆமா ஒரு ஆப்பு ஒண்ணு இருக்கு நமக்கு கட்டிக்கலா எவ்வளோ இருக்கோ நூறு ரூபாய்ல இருந்து எவ்வளோ வேணாலு கட்டலா ஆமா
தூ ஆ ஆ நறைய எப்டி சொல்றது சிறுசேமிப்புக்கு நறைய இம்பார்டன்ட் கொடுத்துருக்குறாங்க
ஆமா
ம் அது மாரி வீட்ல வந் து பணம் எல்லா நம்பளால வச்சுக்க முடியா து இந்த மாரி சின்ன சின்ன இதுக்கு அப்டியே கட்டிட்டு வந்தா பரவாலையா தோணுது
வீட்டுல வச்சிருந்து நீங்க எவ்வளதா சேத்து வச்சாலு அத நீங்க கோல்டுல இந்த மாரி சிறு சேமிப்புல போட்டாலாவது ஏதோ ஒரு லாபத்தோட அது கெடைக்குது நமக் கு சரி தெரிஞ்சுகிட்டியா அ என்ன சொல்றா அது இன்னைக்கு ரேட்டுக்கு நமக்கு அந்த கோல்ட எடுத்து வெச்சுட்றா ரேட்டு ஏறுனாலு இன்னைக்கு நா ஆயிருவா போட்டேனா இன்னைக் அந்த ஆயிருவா உள்ள ரேட்டு நகைய ஏ அக்கவுண்ட்ல போட்டாரா இன்னைக்கு ரேட்டுக்குள்ள தங்கத்த அத கூட்டி கழிச்சு நம்ம பாத்தோ எடுக்கறப்ப பாத்தீங்கன்னா பழைய ரேட்டு நம்ம என்னிக்கு வாங்கனோமோ அந்த ரே எல்லாருக்கு புது ரேட்டுக்கு காட்டாது அப்போ இது வந்து நமக்கு ஒ ரு லாபமான ஒரு விஷயொ தா அந்த தா போட்டிருக்க ரேட்டாங்க ஆமா டிஜி கோல்டு நா அதையு போய் பாத்தே இப்ப பதிமூணாயிரொ பதினாலா பதிமூணாயிர திநூத்தம்பது ரூபா இருந்தது நாங்க அது ஒரு வருஷங்களுக் சு அந்த ஆப்ல உள்ளத குளோஸ் பண்ணிட்டு நக வாங்க போறோ பதினோறாயிரொ அந்த ரேட்ல தா எங்களுக்கு வந்துச்சு அப்போ நமக்கு வந்து ஒரு ரெண்டாயிர ருவா ரெண்டாயிரத்தி எருநூறு ரூவா வந்து நமக்கு லாபம் தா
ஆமா ஆமா
ஆனா அவ நம்ம வந்து நம்ம என்னைக்கு ஆ ருவா ரெண்டாயிருவா ஆ நூறு பா போட்டாலு இத்தன மில்லி கிராம் ம்முன்னு நம்ம நகைய வந் து வந்து நமக்கு நூறு ருபாயே ஆயிருபாயோ அந்த நகைய வந்து நம்ம பேர்ல சேவ் பண்ணிறோ
ம்
ஆமா இப்பொ புது ரேட்டு நீங்க இருவதாயிரமே கிராமு வந்துச்சுனா கூட நம்ம என்னைக்கு பத்தாயிரத் த்துக்கு வாங்குனோம்னா அந்த பத்தாயிர கணக்கு தா காட்டுது ஆவ்ரேஜி டோட்டல் பாத் திங்னா பதுனோறாயரோ ஒரு க்ராமு அந்த ரேட்டுக் கு நாங்க எடுத்துட்டு வந்தோ அந்த மாரி இதெல்லா அந்த காலத்துல இல்ல தோழி அப்டியெல்லா இந்துச்சுனா இன்னேற நூறு பவுன் இன்னும் என்ன ஐநூறு பவுணு கூட சேத்திருக்கலா எல்லா வீட்ல ஒலிய வச் ச்சா அத பண்ணி இத பண்ணி ஒரே அது நாலா வந்து ரொம்ப காசு அழிச்சு டே நறையா இந்த மாரி க தங்க வாங்கி இப்புடி தங்கோ லட்சக்கணக்கு மேல போவுன்னு யாருக்கண்டா இந்த ஒரு வருஷத்துலதா தோழி இவ்ளோ தூரம் ஏறி இருக்கு எங்க பாப்பா கல்யாணத்துக்குலாம் முப்பத்தி ஒராயிரம் முப்பத்தி ரண்டாயிரம் தான் ஒ அ ஒ எ பொண்ணுக்கு வாங்குனதுக்கு அப்புறோ எனக்கு ஒரு பொன் போடு எடுத்தே எல்லா நகையு வாங்கிட்டே ம தோடு வாங்கியே ஆவுனு மறுநாள் போயி எடுக்குறே முப்பத்ரெண்டாயிறோ அதுக்கு ஒரு ஏழாயரபா கம்மியா இருந்து தோட வச்சுட்டு ரெண்டு நாள் கலிச்சு போயி ஒரு ஏழாயிரத்த கொண்டு போய் குடுத்துட்டு என் தோட வாங்கிண்டு வந்த ஒரு பவுன் தோடு முப் போத்திரெண்டாயிரந்தா இரண்டாயிர்த்தி இருவத் ஆ ரண்டாயித்தி இருவத்தி ரெண்டுல என் பொண்ணு கல்யாண்த்தப்ப ஆமா அப்ப ஆமா ரெண்டாயித்தி இருவத்திரண் க நா வாங்குன ப முப்பத்தி ரெண்டாயிரோ இன்னக்கி இருவத்தி மூணு இருவத்தி நாலு இருவத் இஞ்சி ரொத் தாற் நாலு வருஷ மூணு வருஷ முடிஞ்சு நாலு வருஷம் ஆகுது அப்புடியே இப்ப ஒ ஒரு லட்சோ எ நாலு மடங்கு ஏறிருக்கு
ம் ஆமாந்தோழி ம் ம் நாலு மடங்க எங்கேயோ போயச்சு தோழி நாங்களா வந்து இப்ப அந்த ரேட்டுக்கு தா தோழ வாங்கிருக்குறோ
அதா இப்ப சேமிப்பு நறைய விஷ்யங்கள் பகிந்துகிட்டோ
அ ஆமா தோழி மீண்டு னு மத்
அ நறைய பேசலா